ஹலோ சொல்லுங்க மேடம்
ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம் ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குதா
ஆ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ
கேக்குதா
எனக்கு கேக்குது
ஹலோ
எனக்கு கேக்குது
எனக்கும் கேக்குது நல்ல கிகளா உம் நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கறேன் நீ என்ன பண்ற
நானா அதேதான் பண்றேன் சாப்பிட்டு பெஸ்ட்ட் தான்
சமையல்
சமையல் வந்து சாம்பார் முருங்கா சாம்பார் பொடலங்காய பொறயல் கூட்டு
செரி செரி என்ன இன்னக்கி உங்க வீட்ல வெஜிடேரியனா
ஆமா அத அங்க போயிட்டு வந்தோம்ல மூணு நாளைக்கு
ஆமால்ல மூணாளா இனிக்குறநாள் தானே சரி
சாப்பிட காட்டல அதனாலும் இன்னைக்கு சாப்பிடல அவரும் வண்டிக்கு போயிட்டாரு
எந்த ஊருக்கு
உ இங்க நாகர் கோவில் பக்கம் போயிட்டாரு உம் கால ஏழு மணிக்கு கேலம்பும்போது பாப்பா தூங்கிட்டுற்றுகா அங்க ராஜமங்க சீக்கிரமா சாப்பிட்டாச்சுசேரி சே சீக்கிரம் தூங்கியாச்சு
செரி செரி
அங்க என்னம் மதுர்சாக்கு அந்த பிள்ளைக வரும் மூணு பிள்ளைக எப்படியு ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கும்ல வாங்க சொன்னோனே நம்ம வெளியே நின்று பாாத்தோம்னா வருவாங்க
செரி செரி
தாட்டி விட்டுணும் இருக்கு ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் மதிரச்சா இப்பதான் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கா
ஓஓ
நேது லீவு போட்டாச்சு அதனால தூங்க வச்சு ஒரு நாலரைக்கு எழுப்பனும்னா கெல ஆஹ நால்ற நாலே முக்காலுக்கு எழுப்புனா சரியா இருக்கு
உஹம் உஹம் இங்கயோயு அதே சாம்பார் முள்ளங்கி சாம்பார் வெண்டக்கா பொதியல் உங்க வீட்டுல என்ன சாம்பார் முருங்கக்கா சாம்பாரா
முருங்கக்கா சொரக்கா
சொரக்கா முருங்கக்கா ரெண்டு காயுமா
ரெண்டும் போட்டு சாம்பார் பொடலங்கா பொரியல்
ரெண்டும் போட்டா
உம்ம் நல்லாதான் இருக்கும்
சரி
எல்லா காயும் சேத்துக்குணும்ல
ஹம் ஹம் எல்லா காாயையும் சேர்த்தரும் ஒவ்வொரு தடவை சேர்த்தரும் எல்லாத்தையும் ஒரே இதாவது சேத்துவாங்க
முருங்காய் ரெண்டு நாள் ஆச்சு வீணாபோயிரும்ல இப்பவே லைட்டா சும்புன மாரி ஆயிருச்சு அதனால கொஞ்சம் போட் சுயி
ம் ஹிம் பொடலங்கா கூட்டா பொரியால
அதா இந்த சாம்பார்லயே அந்த பருப்பு கொஞ்ஜோ எடுத்து அப்டி லைட்டா கூட் மாரி வெச்சாச் ரொம்ப தண்ணியாட்டோ வெக்கல சும்மா பொரியல் மாரியே வெச்சாச்சு காலியாகது அவரு இல்லையா அதனால அப்டியே வெச்சாச்சு அவரு நைட்டு எவ்ளோ நேரோ ஆனாலு வந்துருவாங்க தா சொன்னாங்க வண்டி ஓட்டும் போது பேசமாட்டாரா
ஓ செரி கால்ல நேரத்துல போயிட்டாரா
ஏலு மணிக்கு போனாங்க அப்லயே போன் பண்ணாரு
செரி செரி
கன்னியாகுமரி போ வச் நீ அங்க அங்கன்னு போனோ ஏ இல்ல காத்து செரியான காத்து சூற காத்து மாரி அடிக்குது உ வீடெல்லா குப்ப வீட் எல்லா ஓட்ல இருந்து மண்ணா உலுது குப்ப கால்ல தா கூட்ன மறுபடியு மதியானோ மண்ணு மண்ணா இருக்
ஓஹோ இது என்ன மாசோ வைகாசியே இப்பதா முடிய போது இனி ஆணி ஆடியில தா காத்தே அடிக்கு ஆ
இப்பவே இப்டி அடிக்குது அது தா எல்லா க்ளைமேட்ல்லா மாறிட்டே இருக்குதுல்ல
மலையே செரிய வ அதுக்கு காத்தடிக்குது
உம் மல காத்து வந்துட்டு தா மல வரு ஆமா
நம்மயெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஜூன் ஜூலைல மழ வந்துருல
இப்ப ஜூன்ல வெயில் கொளுத்தி தள்ளிட்டு இருக்
கொஞ்சோ காத்தடிக்குது ஜன்னல் தொறந்து வச்சா கதவு தொறந்து வைக்க முடியல டொப்பு டொப் ஃபோன் அடிச்சுக்குது
பருவங்கள் மாறுது காலநிலை அதனால மாறுது
இங்க எங்க வீட்ல நைட்ல ஜன்னல் தொறந்து வைக்கலான்னா இந்த நாய் தொல்ல தாங்க முடியல பகல்ல தெறந்து வக்கலாம்னா ஆமா ஆனா வெளில நல்லா காத்தடிக்குது நாங்க இப்ப ஏசி போடுறது இல்ல அந்த வெயில் வெக்கையா இருந்தாதான் புடுவோ இப்ப கொஞ்சம் கிளைமெட் நல்லா தானே இருக்கு அதனால போடமா ஆமா ஜன்னல் தொறந்து வச்சா நல்லா காத்தடிக்கு இந்த நா இன்னு வர்ல இந்த மாசம் பத் பத்தாம் தேதிதான் எடுப்பாங்க அப்பதான் பாக்கணும்
எங்கையாமே இல்ல இந்த மாசம்தான் எடுப்பாங்க இரநூறு யூனிட் நல்லா வராதுன்னுதா நெனைக்கிறே
உம்
எப்பையும் கம்மியாதான் வரும் ஐம்பது ரூபா
இல்ல எவ்ளோ யூனிட் ஓடு
பாப்புன்னு தெரியல பில்லுதான் நூறு ரூபா அப்டி வரும் சில சமயம் நூத்தம்பது ரூவா அப்படி வரும்
ஓ
இது வெயில் டைமு இதுவும் போட்டோம்ல பைப் கனெக்ஷன் கொடுத்தாங்காட்டி போட்
அதான் அவ்வளோலா இல்ல இருக்காது
பாக்கலாம் சரியா வருமா வராதான்னு தெரியும் உம் உங்களுக்கு எப்பயும் எவ்வளவு யூனிட் வரும்
எங்களுக்கு ஒரு முன்னூத்தம்பது
அந்த அவ்வளவு ஓடுது எப்படின்னா தெரிய மாட்டேங்குது கீல வீடும் ரெண்டு பெட்ரூம் தான் அவங்களும் வந்து டே ஃபுல்லா அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டு பேர் பண்றாங்க சிஸ்டம் இதாயிட்டேதான் இருக்கும் ஃபேன் ஓடிட்டேதான் இருக்கும் சிஸ்டம் சார்ஜ் போட்டே இருப்பாங்களா பேனும் ஓடிக்கிட்டே தான் இருக்குமா அப்புறம் பகல்லல தூங்கிட்டு தான் இருப்பாங்கப்பி பேன் எப்படி ஓடிட்டேதான் இருக்கும் லைட் எரிது இங்கேயும் சேம் தான் ஆனா அங்க மட்டும் கம்மியாதான்
தனி யுனிட்டான்
தனித்தனிதான் தனித்தனி மீடரு தான்
உம்
இவ்வளவு நால ஹீடரு போடாமனதுனால மேபி கரண்ட் கம்மிய ஆயிருக்கணும் ஆனா ஏசி மாட்டனதுனால
அதோட இக்வள்ளாயிறுக்கும்
ஆமா இனி வந்து ஏசி போடாமதான் நீ ஹு விட்டுட்டு போட்டா அது இழுக்கும் வீட்டுருக்கே பயங்கரமா இருழுக்கும் உமம்
ஆ ஆமா ஹியிற்று ஆமா ஹியிற்று நல்லா இழுக்கும்
புரியல நீ பேசுற சவுண்டாவே இல் ஹீட்ருக்கு நல்லாவே இழுக்கும் ஆமா அதனால தான் கரண்ட் பில் ஜாஸ்திய வருதோ என்னமோ தெரியல
சேரி சேரி அவங்க என்ன பண்றாங்க மாமியார்
நாங்களும் படுத்துட்டாங்க
உ நலா இருக்காங்களா
போ நல்லா இருக்காங்க கொஞ்சம் சத்தமா பேசலாம் பேச பேச உள்ள போயிட்டே இருக்கு வாய்ஸ்
வாய் சொல்ல போதான் இப்போ
ஓகே
உம்
இப்பதான் தூங்கினாலா பாப்பா அப்பே தூங்கி ‌ டா
ஒரு ஹாஃப்னர் ஹா ஃப்ன்ஹவர் இருக்கும்
ஊருக்கு போயிட்டு டயடாவே இல்லையா
நைட்டு தூங்கி கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இல்லாட்டனா ரொம்ப அப்படியே தொழுகு தொழுகு அப்படியே தூக்கமா வந்துச்சு ம்ம்
பா பாக்க டயடா இல்லயா
ஆ நைட்டு் நல்ல படுத்த தூங்கிச்சு பஸ்ஸலே தூங்கிச்சுல்லா
ஓ ஓ அப்பறம் அங்கிருந்து வண்டியில வந்துட்டீங்களா
ந்து ஒரு நா நா முக்காமநேரம்
நைட் -ட்ரைவ் எப்வுமே சேஃப் கெடையாது ஆனா நீங்க எப்போதான் நைட் லேட ட்ரை போறீங்க
நா என்னபா பண்றது அவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல ஆயிருச்சு அப்புறம் என்ன பண்றது அவ்வளோ டைம் ஆகு
தெரிலயே உம் ம் ஏ தூரம்ல
சரி பார்ப்போம் எது போகணும்ன்னனு நினச்சி போயிட்டு வந்தாச்சு
போகணும்னு நினைச்சு போயிட்டு வந்தாச்சி ஒரு வழியா இங்க வேற எங்க போனு எங்கேயுமே பிளான் இல்லயா இல்லங்க வந்து புள்ளைக்கு ஸ்கூல் போனோம் ஓஹோ இப்ப என்ன போறாங்கறா அப்பியா இல்ல போமாட்டேங்கள அப்பியா அதே டயலாக் போமாட்டேன் போமாட்டேன் போ மாட்டேன் போ மாட்டேன் போக மாட்டேன்னா அப்புறம் என்ன பண்ண போராளமா
அதுதான் ரெண்டு வாங்கி தரேன் மேகிறியான்னு சொல்லி கேட்ருக்கேன்
ட்டி நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கிருந்தா அவ அட்ட போடலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் கொஞ்சம் எனங்கேஜா வச்சிருந்திருக்கலாம் ஸ்கூலுக்கு இருக்கு ஸ்கூலுக்கு போகணும்
ஒன்லி ஒரு புக்கு மட்டும் தான் கொடுப்
எந்த டைம் தருவாங்களோ இருக்கும்
ம் எல் கேஜி அதே பிரசஸ்தா யூ கே ஜி க்கும் அதே பிரசஸ்தா
ம் சொன்னீங்க கேக்கலையா
வண்டிக்கு
ஓஹோ
போவ முடியல இன்னொரு டைம்ல போகணும்
செரி செரி ஸ்கூலே ஓப்பன் ஆனதுக்கப்ப வந்தா நீங்க போ பீஸா கட்டுவீங்க போல
பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை
உம்
பாத் க்குல நம்ம ஸ்கூல் தானே
ஆஹ் நம்ம ஸ்கூலு வர ஸ்கூல்ஸ்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லையா
உம்
ஸ்கூலுக்குன்னு சில ரூல்ஸ் அண் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல
அவங்க கம்பல்சரி கட்டியே ஆவணும்னு சொல்லவே இல்லை உம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க அவ்வளோதான்
செரி இரு கூப்புறேன்
ஆஹ் ஓகே இரு கரண்ட் போயிடுச்சு நான கூப்பிடுறேன்